வணக்கங்
வணக்கம்
னப் ஆமா இந்த கடன் வாங்கத் கடன் வாங்கறத பத்தி பேசிட்ருந்தன்ல இந்த கடன் வாங்கிருக்கீங்களா நீங்க
கடனாங்க ஆ எனக்குத் தெரிஞ்சு இப்ப வரைக்கு அ ஒரு தடவ வாங்கிருக்கே அதுக்கு இப்ப வரைக்கு நா கட்டவு இல்ல அ கட்டணு கடன்னா கடனா போயி எப்டி சொல்றது ஒருத்தவுங்க கிட்ட அப்டி வாங்கல பேங்க் க்ல வந்து வாங்கன பேங்க்ல போய்ட்டு அ ஒரு ஒர்த் இருவதாயிரோ அந்த மாரி போயிட்டு வாங்குனே டாமதா இருக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷோ ஆயிடுச்சு ன்னது கட்டணு ஆமா ஆமா
ஓ இது இந்த பெண் இதுல வருமே அ என்னது கூட்டுறவு வங்கி அதுல வருதா
அ அது இந்த ஜுவல் வெச்ச வாங்கனங்க
ஓ அதுவா ஓ ஆமா ஓ நக வெய்ட்டெடுக்கணுமா
ஆமாம்மா அந்தேருக்கு அது கொஞ்சம்
ஹலோ
ஆமாம்மா சும்மா ரொம்ப சின்னதா பாப் ஒரு பாப்பாவோட சின்ன மோதுரோ ஒண்ணு அத கொண்டு போயிட்டு வெச்சு ஒரு அவசர தேவைக்காக
சே அவ்வளதா இந்த இந்த தடவ காசு எடுத்துட்டீங்னா போய் பண்ணிடுங்க இந்த வாரோ
யாரு நானா அத வெச்சுட்டு எப்பிடிங்க இருவதாய் இல்ல ஓர் நமக்கு வர்றதே கொஞ்சந்தா அந் துல என்னென்னலாந்தா நா பண்றது எனக் புரியல
அ அந்த ஷேர் மார்கெட்ல போட்டீங்கள் முப்பதாயர்ருவா அவ்ளதா லாபத்தோட அப்டியே எத்துட்டு பேய்ட்டு கட்டிட்டு வந்துருங்க
அத நா குடுத்துட்டன்னு வெச்சுக்கங்களே அவ்ளதா எனக்கு கை ஒடஞ்ச மாரி இருக்கு அது என்ன சொல்றது நம்ப இப்பதா வந்து சேத் த்து வக்கனுன்ற எண்ணமே இப்பதா எனக்கு வந்துருக்கு உங்கள மாரி நா அப்பவே இருந்துருந்தா எவ்ளோ சேத்து வச்சிருந்திருக்கலா ஏன்னா
ஏங்க என்னைய என்ன என்ன என்ன நெனச் ச்சிருக்கீறீங்க எம்ம என்னா ஒரு ஆரு ஏ ஒர் லட்சரூவா ரெண்டு லட்ச ரூவா சரி எங்க அப்பாவு இதே டைலாக் தா சேம் சொல்றாரு ஊங்கிட்ட என்னப்பா நீ லட்ச லட்சமா வச்சிருப்ப அப்டின்னாங்க அ லட்சமா என்ன இல்லங்க இல்லங்க இல்ல இல்ல இல்ல ஏங்க எல்லா செலவல்லா பண்ணிச்சுங்களே ஏங்க எல்லா வாங்குறோல்ல அவ்வளோ லா இல்லங்க ஆக்சுலா
ம்
சும்மா சும்மா இருக்க முடியுமோ ஒருத்தரையு எல்லா வாங்கி குடுக்குறங்க அவ கேக்கும்மோது வாங்கி தர வீட்டுக்கு எதாவ்து இதே டிரெஸ் ஸிவாங்கும்மோதெல்லா வாங்கி தர எதாவ்து வேணுன்னா வாங்கிதர என்னாப் பண்றது பொய்ட்டே தாஇருக்குது
அப்புடியா இப்ப வர்ரதுதா எப்புடி இப்ப செலவ் பண்ணிட்டுருப்பீங்க சேத்து வச்சதுன்றது சேத்து வச்சதாதாருக்கு இல்லயா
சேத்து வச்சது வந்து எப்டிசொல்றது இப்போ நம்போ ஒரு லட்ச லட்சமே சம்பாரிக்கிறன்னா வச்சுக்கோ ஆனா சேத்து வைக்கிறதுதா லட்சமே இருக்காது ஒரு பாதியா தாஇருக்கூ நீ சம்பாதிக்கிற பாதி வந்து இருக்கு அ எனக் வந்துட்டு ஒரு சில அமௌண்ட்லா வந்துட்டு நானு அப்டே அத் அப்டே இருக்கணு நா நெனைப்ப அது எறக்க கூடாது அந்த லெவலெருந்து எறக்கூடாதுன் நா நெனை
அ அதேதா இப்ப எனக்கு இருக்கு நா ஒன்னு வச்சிருக்கென்னா அதுக்குமேல அது எப்புடியாது கொண்டு வந்து எப் புடியோ லட்சக்கணக்குல கொண்டு வந்தர்ணுன் மனசுக்கு இருக்கு அனா
தாண்ட மாட்டக்குதுங்க
மாட்டேங்குது அதேதாங்க அதேதா எனக்
அன்னைக்கு அம்பதுக் அம்பதுகிட்ட இருக்கூ சரி அம்பத வச்சிர்க்கலா அப்டே இதே செலவே பண்ணக்கூடாதுன் பாத்தா ஆ அம்பதுக்கு கிழ ச டக்குன்னு கொறஞ்சு பொயிரு ஒர் பத்தாயிரொ பதினஞ்சாயிரொ கொறஞ்சுரு திருப்பி ஏத்திஅதுல வெப்போ டக்குனு அடுத்த செலவு வந்துரு டேய் என்னடா ஏன்னா இல்லங்க இப்ப காஸ் ஃபீஸ் கட்ன அப்ற எக்ஸாம் ஃபீஸ் கட்ன செமஸ்டர் ஃபீஸ் கட்ன அப்பற டாக்குமெண்ட்டேஷன் பீஸ்ல்லா கட் அவுர் சொல்டாரே நீ தா சம்பாரிக்கிர நீயே கட்டிக்கோ அப்டின்டாரு இதுக் மேல நா என்னா பண்ண முடியு
இல்ல நீங்க சொல்ற பத்துருவா இருவதுரூவால்லா கேப்பண்றீங்க அப்பாகிட்ட
அவ்ளதா கேக் முடியு கேட்டங்க கேட்டு இதுக்கு லா சண்டலா போட்டு எனக்கு கடுப் போயிட்ச்சு அது குடுக்கவே இல்ல நா குடுப்பாங் குடுப்பாங் பாத்தெ அப்ற பொய்ட் நா என்னபண்றது கட்டிதான ஆவுணு அதுக்கப்பற போய் சமஸ் ஃபீஸ் எல்லாத்தியு கட்டிட்டு வந்த அதுக்கப்பறமா உங்களுக்கே தெரியு எவ்வளோ ஆகுன்னு காசு அங்கே அ எக்ஸாம் ஃபீஸ் பொய் கட்டிட்டு வந்தெ அதுக்கப்ற டாக்குமெண்டேஷன் ஃபீஸ் சொன்னாங்க கடைசி ஃபைனல் யேரு அதுனால அதெல்லா போய் கட்டிட் வந் எப்போ முடில அதுக்கப்பறமா இவளுக் ஒரு அவளுக்கு ஒரு ஃபோன் வாங் குடுத்தது ஓ அ அதுக்கப்பற அடுத்த மாஸ் இனிமே தா இது செமஸ்டர் ஃபீஸ் கட்னு அதுக் அடுத்த மாசோ இந்த மாசொ வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்ன
அனா நம்ம ஒரு ஒன்னுத்துல வேல செஞ்சிட்ருந்தோ அப்ப எப்டி தெரிய்மா இருந்துச்சு அப்டே பண வந்து பணமழ கொட்ற மாரி பண வந்துகிட்டே இருக்ற மாரியே இருந்துச்சு அப்புடியா அப்ப தெரிலங்க கஷ்டந் தெரிய்லங்க எனக்கு தெரிஞ்
எனா நா அப்பதா சாப்
சொல்லுங்க அ அதுதா எனக் அது தா நானு சொல்ல வர அப்ப நல்லா வந் வரும்போது நா என்னபண்ணிட்டன்னா நறையா செலவு பண்ணிட்ட வெளிய போறது வரது பாப்பாக்கு ஏதாவ்து வாங்குறது அந்த மாரி செலவு பண்ணிட்ட அனா இப்போ உக்காந்து யோசிக்கிற ஐயோ அதுல இன்னு ஒழுங்கா எடுத்து சேவ் பண்ணி வச்சிருந்தோ அப்டின்னா இன்னிக் ஓரளவுக்கு வச்சிருந்துப்போமே ஒரு அப்டீன்லா தோணுது அதுனால்தா இன்னிக்கு எதாவ்து வந்துச்சு அப்டின்னா அ
நா என்னப் பண்ணன்னா அ இன்சூரன்ஸு வாங்குன வண்டிக்கு அப்றோ வண்டி கொஞ்சோ செரி பண்ணே அதுக்கப்றொ ஃபீஸ் கட்ன அ அதுக்கப்ற அப்பப்ப கேக்கம்போதா சாப்பாடு அதுக்கப்ற அவள்க் பிடிச்ச மாரி அவள்க்கு எவ் என்ன கேக்றாளோ அவளுக் புடிச்ச மாரி வாங்கி தருவ
அவுங்கதா இங்க ஒங்க கூட இல்லவே இல்லியே
அ ஹ அக்கென்னங்க வருத்தப்பு ஆர்டரு பண்ணுவே இங்க இருந்து ஸ்விகில
இங்கஇரு ஓ
ஆ ஏங்க ஆறு வருஷ்மா இங்க இருதாங்க பன்ன அவட்ட கேப்ப அ சரி இப்ப வந்துட்டு சரி முர்ச் யக்கா இனிமே பிரேக்கப் பண்ணிக்லா அப்டின் சொண்ணா ஓ அப்டிங்ளா சேரி அப்ப எல்லாத்தியு காஸ்லாம்ங் இவ்வளொ நாள் செலவ் பண்ணல காஸ்ல எடுத்துட்டு இது பண்ண ஐயோயோ இல்ல இல்ல நா உங்க காதலிக்கிறே அப்டின் ஏய்
சூப்பருங்க உம் உம்ஹிம்
அப்பா இதாம் போயிட்ருக்கு எனக்கு அந்த அம்பதாயிர்வாக் அடனா
அ சும்மா ஒரு ரெண்டாயிர மூவாயிரொ
அ ஒரே ஒரு தரவ வந்துட்டு நா வந்து அப்ப வந்து கா சென்னைல இருந்த ரெண்டாயிரத்தி பதினேழப்போ அது வாங்கிட்டப்ப பதினெட்டப்போ வகுப்பான்ட்டு அந்த நானு நா ஊருக்கு வந்துட்ட அக்சுலா எனக் வந்துட்டு இப்போ வந்து ஒடம் ச அப்பதா சொன்னனா எனக்கு வந்து ஒடம்பு சர்ல கொஞ்சொ நாள் அப்பொ அப்ப நா ஊருக்கு வந்தேனா அப்பதா எனக்கு காதல் தோல்வி வேற அதுனால அப்ப வந்துட்டு நா இருந்தனா நாங்கவ் செரி திருப்பியு அந்த இன்ஸ்டுட்டுக் பொய்ட்டு அந் படிச்சுட்டு திருப்பியு பொய்ட்டு காசு குடுத்துல்லா ஒரு அக்கா கிட்ட வா என்னா போகதாம் போற ரெண்டு மூண் நாள்ள அதுக்குள்ள கால் பண்ணிட்டு கேவல கேவளமா பேஸ்னாங்க கோ க்கு செம்ம கோவவந்துடுச்சு எனக்கு அப்டே ஒடனே காசு எங்க அப்பா எங்க அப்பாட்ட போய்ட்டு வாங்கிட்டு ஒட் உடனே அனுச்சூ விட்டா நீ யார் இதெல்லா பேசற்து இதுக்கொன இந்த பெச்செல்லா பேசாதீங்கன்னு நல்லா திட்டிவுட்டு தா வச்சே எப்டி அவுங் அப்டி பேசலா நா வந்து லீவ் கேட்டு வந்திருந்தே உனக்கு காசு வேணுன்னா அதுக்கன்றத வந்து எங்கிட்ட வந்து கத்தக்கூடாது குடுக்கூ போது மட்டூ நல்லா இளிச் ச்சுட்டு கூப்புட்றீங்கள திருப்பி நா கொடுக்குறே தானே சொன்னே நா சொன்ன டேட்ல்லா வந்து ரொம்ப நாள் இருக்கு நா ஊருக்கு போய்ட்டு வந்து குடுக்குறேன்னே எப்டி கொடுக்க முடியூ அப்றமா நா போய்ட்டு அப்பல்லா வந்து யூ பி அய்லா இல்லல்ல நா போய்ட்டு ஆமா அத் இது க கம்யூட்டர் சென்டர்ல போய் அனுச்சுட்டே ஏ எந்த மாரிதா க்காங்க அப்டியே கட்டுப்பாயிடுச்சு எனக்கலா அன்னிக்குதா நா முடிவு பண்ணனே அன்னிக்கு அன்னிக் தி தா நா ஃபஸ்ட் முடிவு பண்ணனே எங்க அப்பாதாங்க வாங்க சொன்னாரு நீ வாங்கிக்குப்பா அவங்க அந்த அக்காட்ட வாங்கிக்கோங்க ஆயிரத்தி எட்நூறுபா
அவ்ளோ தா ஆ
ஆ அது என்னங்க ஆயிரத்தி எட்நூறு ரூவாங்க அவ்ளதாங்க எங்க அப்பா சொன்னாரு ஊருக்கு வரோன்டா தரண்டா அப்டின்னெ ஏன்னா எ ஏடி எம் கார்டு ஒர்க் ஆகல
ஓ
அப்ப ஊர்லயே அனுப்புறன்னு சொன்னாங் இது எடுத்துக்டுறதுக்கு எதுவ் இல்லல்ல ஏ டி எம் கார்டு இருந்தா தான எடுத்து கொடுக்க முடியூ அதாட சரி ஊருக்கு நா அதா ஊருக்கு போயிட்டு சனி ஞாயர்ல வந்தேங்க ஆ அதுக்கு வந்து ஓவ்ரா பண்ணிச்சு நல்லா திட்டி வுட்டு நா அன்ப்ச்சு விட்டே நானு நா எக்ஸ்ட்ராாவே காசு சேர்த்தி இது போட்டு உட்டே நீங்க வச்சுக்கோ இந்த மாதிரி ஒரு ப ஆள் நா பார்த்ததே இல்ல அப்டின் சொல்லி அன்னிக்கு நா முடிவு பண்ணோ இனி என்னைக்குமே வாங்கவே கூடாதுடா அப்டின்னு அதுக்கப்ற ஏ பைக்கு கூட வாந்தாங்க வாங்கனாங்க எங்கப் அப்பா வந்துட்டு அவரே கட்டுறன்தா சொன்னாரு கடைசுல கட் ம் சொல்றே ம் உங்களுக்கு செல்லுங்க பெரியவங்க நீங்க தா வாங்குனே ஆமா இவங்க தா சொல்ல கூடாத் சொன்னாங்கல்ல
சரிங்க சரிங்க
அப்டி தானா இதுல செரி விடுங்க இது அப்பாச்சிங்க அத் தெரியுமா அப்பாச்சி
தெரியூ தெரியூ
ஆ அந்த வண்டிதாங்க அது வந்துட்டு வந்து எங்க அப்பா தா எடுத்து குடுத்தாரு அப்ப காலேஜ்ல மொதல்ல அவரு சொன்னாரு அவரே தா கட்டிருவ்னோ அதுக்கப்றோ கடைசில வந்துட்டு என்னாலல்லா கட்ட முடியாது அப்டின்டாரு நம்ம வேலைக்கு எப்ப போறமோ இந்த அப்பாக்கல்லா உடனே மாறிடுவாங்க வில்லனா மாறிடுவாங்க உடனே அதுக்கப்ற நா தா கட்னே கடசில அ கட்டாமே பாதி நாள் வுட்டுட்டாரு அப்டியே ரொம்ப நாள் அ விட்டுட்டாரு அப்டெ மாசமா அதுக்கப்றமா நானு கடைசியா ஒரு முப்பதாயிரூபா நா கட்னே அதுகப்றோ இன்சூரன்ஸ் அது கரெக்ட் எதோ எடுப்பெ அய்யோவ் என்னவோ போங்க நக எப்டியோ கட்டி அது முடிச்சிச்சு இவரால ஏன் சிபிள் ஸ்கோர் பாலா போச்சு இவரு கட்டாதுன்னால இவருங் கட்டுங் கட்டுன்னு ஒவ்வொரு தடவையூ சொல்லிட்டாரு இவரு அப்டிதாங்க இவரு காண்டம் டிஃப்க்க என்னதா பண்றாங்கன்னே தெரியாதுங்க சில டைம்லா கடுப்பாயிடும் எனக்கல்லா எனக்கு அதனால தா அதுக்கப்றோ இந்த கடன்லா வாங்கவே கூடாது அதுக்கு ஒர்த்தர்ட்ட கூட எதுமே வாங்கல
உம்
ம் புடிக்கல மேக்சிமம் அந்த லெவலுக்கு வச்சுக்கணு நம்போ
ஸ்லேரி சேரி
பாக்கலாங்க நம்மோ சேரி பேசலா பாய்
பாய் பாய்